அன்னா
வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
க்கே தோழி வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா சேரி சேரிங்க தோழி சொல்லுங்க தோழி இன்னக்கி எத பத்தி பேசலா
செய்றாங்கள் நீங்க பீஸாலா வந்துட்டு வாங்கி சாப்ட்ருக்கீங்களா? அதெல்லா செய்வாங்களே பாத்துருக்கீங்ளா?
பாத்துரு க்கே வாங்கி சாப்ட்ருக்கே ம் ம் ஆமா ஆனா நா எதுவுன் செஞ்சதில்ல ஆமா ம் ம் நீங்க செய்வீங்ளா தோழி
ஹ செஞ்சிருக்கே தோழி அந்த நானு கொஞ்சொ வந்து இதுலல்லா கொஞ்ச இன் ட்ரெஸ்ட்டுனால செஞ்சு பாத்துரது வீடியோ பாத்து பாத் து நல்லா வருதா இல்லயானு ஒரு ட்ரை பண்ணிர்றது நம்மளு வீட்ல ம்
பரவால்ல அது எப்டி தோழி செய்வீங்க
வெளில வாங்னாதா நறைய காசா இருக்
ஆமாமா ஒரு நார்மல் பீஸாவே ஃபைஹ ஐநூ றுபா
ஆமா அது சைஸு சின்னதா இருக்கு அது பத்தவும் மாட்டிங்குது ம் ஆளுக்கு டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பீசா சாப் பண்ணு அது கூட இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டோ ம் தம் இதுக்கு வந்து அந்த மைதா இருக்குல்ல தோழி
ஆமா
இது வந்து கடைல்னா புஸ்சு புஸ்சுனு நல்லா வருதுன்னா ஈஸ்டு வாங்க்கறாங்க ஈஸ்ட்டு கொஞ்சோ வாங்கி அ தண்ணியில உட்டு ஃபஸ்ட்டு ஈஸ்ட்ட போட்டு ஒரு ஸ்பூன்னு ஜீனிய போட்று உப்பு லைட்டா போட்டுட்டு ஒரு பவுல்ல வந்து கலக்கி வெச் வெச்சர்றாங்க அது ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ கொஞ்ச பொங்கு நாப்புல வருது அப்புறோ எங்கிட்ட வந்துட்டு என்னன்னா மைதா வந்து போட்டு நல்லப் இப்ப செய்ணு பரோட்டாக்கு எப்டி பேசைவோ அது மாரி நல்லா பெசஞ்சு நல்லா ஊத்தி இந்த ஈஸ்ட்டு தண்ணி இருக்கு பண்ண அதையு நாம்மா வேற எல்லாம் போட தேவல்ல இந்த ஈஸ்ட்டு தண்ணி இருக்கு பாருங்க அத வந்து ஊத் தி நல்லா பெசஞ்சோம்னா பொசஞ்சு மூடி வெச் சொன்னு எப்யும் போல நம்ளுக்கு என்னன்னா இந்த ஸ்சாஃப் த்து தான ரொம்பமு கே வந்துட்டு ம் அதுக்காகதா இந்த ஃப்ராசஸ்சே அது என்ன பன்னா அத போட்டுக்கிண்டி அதையு வந்து மூடி வெச்சுட்டு வந்து ஒரு ஒரு மண் நேரோங் கழிச்சு வந்தம் ன நல்லா பொங்குனும் இல் வந்து இட்லி மாவுருக் குமுங்களங்க அது மாரி பொங்கி வந்துருக்கு மாவே நம்ம அப்படி கை வெச்சு ன்னா உள்ள சொயிங்கன் போகு அந்த மாரி
ஓஸ் சேரி சேரிங்க தோழி
அந்த மாரி வந்ததுக்கப்புறோ திரும்பி உருட்டி உருட்டி சும்மா மா டரை மாவுருக்கு பாருங்க ட்ரை மாவு வந்து உ எடுத்து ரவுண்டு ஷேப்ல நம்ம வந்து வக்கணு
சரி சரிங்க
உ உ தட்டி வச்சு ட்டு நம்ம இதுல பீசா சாஸ் ஏனா ஒன்னு இல்ல தோழி நம்ம இந்த தக்காளி வரமெளகா பூண்டு இருக்கு பாருங்க சட்னி அரப்போ பாருங்க அது மாரி இது மூணு பியு தண்ணில போட்டு வேக வெச் சிட்டு
ஓ செரி செரி
தக்காளி கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வச்சுணு
ஓ புரியுது ஆ ஆ
நல்லா அரைச்சி அத ஒரு எடுத்துக்கிட்டோம்னா அத்தா பேஸ்ட்டு
ஓ அரைச்சு வச்சுக்கணு நைசா உ உ செரி
உ உ நம்ம ரவுண்டா வச்சிருக்கோ பாருங்க இதுமேல தடவணு தடவிட்டு இப்ப வந்து நம் ஆ பீஸால வெஜ்ஜு பண்றோணா நீட்ட நீட்டமா அந்த ட்டு வெங்காயோ தக்காளி கேப்சிக்கம் இதுலா அப்றோ அந் கான்ருக்கு பாருங்க ஸ்வீட் கானு அத உரிச்சு அது கொஞ்சோ ஆலிவ்ஸ் வந்து ஜாஸ்தி வெல கூட ஆனா அது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சோ டேஸ்ட் இருக்கு அவ்ளதா உ அது என்ன பண்ணு இந்த இ சாஸ தடவுனதுக்கப்றோ
ம்
சீஸ் இருக்கு பாருங்க மொசுரல்லாச் சீஸ்தா எனக்கிஸ் ஒண்ணு அந்த மொசுரல்லாச்சீஸ் வந்து ஃப்ஸ் ட்டு கொஞ்சோ போட்டு உட்டுருணு போட்டுட்டு சுத்தி எல்லா சேந்து அப்புறோ இந்த வெங்காயோ இப்டி லைன் லைனா வெச்சோம்னா சுத்தி அப்டியே முக்கே இதுருக் பாருங்க கிளாக்ல உள் இந்த மாரி வெச்சு ம்னா அதுக்கு நடுள்ளியா ஒரு தக்காளி அப்புறோ கேப்சிகம்மு அப்புறோ நாலு எல்லாத்தையு வெச்சுட்டு திரும்பி கொஞ்சோ வந்துட் டு சீஸ்ய தூவி விட்டோம்னா அவ்வளோதா இதுக்கு மேல இந்த ஃப்ளெக்ஸ் இருக்கு பாருங்க அது கொஞ்சோ லைட்டா தூவி அது சாப்புறப்ப கூட தூவி விட்டுக் க்குளா திரும்பி அ இத வந்து என்னன்னா ஓவன் ஓவன் வெச்சுருக்கோங்க ஓவன்ல வெச்சு ஹீட் பண்லா ஒரு இருவது நிம்ஷோ ஆகு ஒரு இது பீஸா ரெடி ஆகு கோவோ இல்லாதவங் இந்த சட்டில வந்து தண்ணிய வெச்சுட்டு
ம்
அதுக்கு மேல இத ஒரு தட்ல வெச்சுட் டு ஒரு மூடிப்போட்டு மூன்னும் னா அதுவு வந்துரு
இட்லி வேக வெக்கிற மாரியே
ஆமா
ஓ அது மாரி வேக வெச்சா இது ஆயிடுமா பீசா
ஆ வந்துருதுதா வந்துர் டு நானா ஓவன்லதா பண்ணிருக் ஏய் இது வந்து சொல்றாங்க நல்லா வந்துருக் இதுக்குன் நறைய பேரு இன்னு ட்ரை பண்ல பண்ணி பாக்கணு ஏன்னா தண்ணி சொட்டு எப்படி இருக்கும்ன்றது தெரியில ம் ம் அது ஒண்ணு இருக்கு இது வந்து வெஜினா இதே வந்து அதுலயே பண்ணிரும் போல்ல நம்மள்ட்ட மண்ணிர் இருந்துச்சுன்னா அத சும்மா அந்த என்னன்னா பெரு அந்த மிளகாத்தூளு அப்ற மஞ்சத்தூளு அப்ட கான்ஃப்ளோ லைட்டா போட்ட அத கிண்டி வச்சுட்டோம்னா அதையு இது மேல வச்சு டம்னா அதுவு வந்து ஓகேவா இருக்கு நல்லா பன்னீர் பீசான்ட்டு இதுவே வந்து நெறைய பேறு கடைகள்ள வேற சீஸ வச் சஅச்சீஸ் பீசா வெஜ் வெஜ்ஜுக்குன்னா இது ம் வெறு வெங்காயம் தக் களி கேப்சிகம் மட்டு வெஜ்ஜா அது இல்லாம இந்த கான் மட்டு போட்டா ஸ்வீட்
ஸ்வீட் கார்ன் வ இது அதா ஒரு ஒருதுமே தனித்தனியா ஒண்ணு ஒண்ணு மட்டு ஸ்வச்சு இருக்குதுல்லா ஒரு
அந்த சீஸ் ஒரு லேயர் போட்டோ பாருங்க அதே வந்து இன்னு கொஞ்ச அள்ளி போட்டீங்கன்னா டபுள் அஹ அதென்ன டபுள் லேயர் பீஸ் அ இதுவ சீஸ் டபுள் சீஸா அது ஒண்ணு இதுவே வந்து சிக்கன அதே மாரி குட் குட்டி குட்டி பீஸா போட்ட அத போட்டிங்கன்னா சிக் கன் பீஸா அது மாரி நம்ம வீட்ல உள்ள எல்லா யும் போட்டுக்கலாந்தட்டு ப்ரான் வச்சா ப்ரான் பீஸா எல்லாமே வந்து ட்டு இப்ப நம்ம கையில உள்ளத போட சொல் ரைட்
அதாதா புரியுது ம்
அப்பே எடுத்தம்னா நல்லா அந்த சீஸ் வந்து இப்டி இலுத்தா இலுக்கற மாரி இரு ஒம்ல ஆ அத எடு இருக்கிறப்ப இந்த சில்லி ஃளேக்ஸ் வரமிளகா வ அரச்சி சும்மாச்சு நாருக்கு என்னன்னு ஒன்னு சொல் வாங்க நானு அது ரொம்ப நாளு திருப்பீ சல்லு தூவிட்டு சாப்றோ அது என்னவா இருக்கோ அப்டின்லா யோஸ்ச்சே கடைசியல இப்பதா ரெண்டு நாள் மு முன்னாடி ஒரு வீடியோ பாக்கறேன் இந்த ஓம்மோ இருக்கு பாருங்க ஓமயல ஓமயலையை எடுத் த்து காய வச்சு அந்த தூளுதா வந்துட்டு ஆறிக்கே நோவ்வா அது தெரியல இவ்ளேன்னு ம் ஓம்மவல்லியல அது வந்து அப்ப ஜீரணத்துக்கு தா அத போட்டு அப்ப சாப்றாங்க ம் எனக்குமே தெர்ல செரி அது ஒரு யலையா இருக்கும் போல
ஓ சரி ச ஆ ஆ
அது வந்து ம் எல்லாமே ஒரு இது
கண்டிப்பா கண்டிப்பா ம்
இது மாரி என்ப அதா பீஸாலே நெறைய வெரைட்டி இந்த மாரிலா வந்துருச்சி
ஆம்மா அதுலயு பாருங்க கடையிலல்லா வாங்கனா ஒரு சின்னதே இதுல வெற ஸ்மாலு மீடிய லார்ஜ்ன் சொல்லுவாங்க அந்த ஸ்மாலே வந்து அவ்ளோ போயிட்டு அது ஒரு ஆள் ரெண்டு பேர் தா சாப்பட முடியும் நல்லா சாப்புறவங்க இந்த ஜென்ஸ் ல்லா சாப்புன்னா ஒண்ணே சாப்ட்டுடு போயிடுவாங்க
ம் ஆமா இது கூட அந்த கோக்கையு வாங்கி வச்சுக்கறாங்க கடையல சாப்ட்டா ரெண்டுமே கெடுதி ரெண்டு ஓ ஒரே நேரத்துல போச்சுன்னா என்ன ஆகும் ஏதோ செரி ஒர் ஒர் நாள் ரெண் நாள்
என்னைக்காது ஒரு நாளுங்கறதுனால செரி அத சாப்புறது அடிக்கடி எல்லா இப்ப எல்லா நெறைய பேர் எல்லாமே அடிக்கடியல இதெல்லா சாப்புறாங்க பீசா பர்கருங்கறது கடையில ஆர்டர் தா இப்ப எல்லா போட்டுறாங்க
ம் ஆமா அது மாரி இந்த மோமோஸ் பாத்துருக்கீங்களா
ஆ ஆமா ஆமா இந்த தே ரோட் கட ஒரு ஸ்ட்ரீட் ம் ம்
அதுவு அது ஓகே தா என்னைய பொறுத்தவர்ல அந்த ஹெல்தியா இருக்கற மாரிதா இருக் கு ஏன்னா வெஜிடபிள்ஸ் உள்ள ஸ்டஃபிங் வச் ச்சிதா குடுக் அப்புறங்க நல்லாதா இருக்கு வீட் இட்லி செஞ்சி பாத்தே நல்லாதா வந்து ச்சி ஆ இந்த காய்கறி நமக்கு என்ன தேவையோ எல்லா த்தையு எடுத்து பொடி பொடியா ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி சும்மா நம்ப ஆ லைட்டா எண்ணெய்ய ஊத்தி வெங்காயம் போட்டு நறுக்கன காய் தெரில்னா முட்டக்கோசு கேரட்டு பீன்ஸ் வெட்னா பீன்ஸ் எல்லாத்தையு என்ன பண்ணோ நம்ப எடுப்போ இல்ல காய அந்த தண்ணிய வந்து புழிஞ்சொர்ணோ இதுக்கு ஏன்னா அதோட வச்சோம்னா கொஞ்ச வெளில தண்ணி வந்துரும் ம் அதுக்காக அதுக்கு என்னன்னா லைட்ட எண்ணைய ஊத் ட்டு வெங்காயோ போட்டு இந்த காய்கறி எல்லா போட்டு ட்டு சும்மா உப்பு லைட்டா மெளகா தூளு இல்ல வேணுனாலு பெப்பர் அ மட்டு போட்டு கிண்டி வச்சிர்ணு
உ உ
தா இருக்கு பாருங்க அத வந்து நல்லா வந்து உ ஒரு சப்பாத்தி போடுற மாரி இது பண்ணி குட்டி குட்டியா குட்டி குட்டி உருன் உருட்டி டி லைட் லைட்டா அதுக்குள்ள இந்த ஸ்டஃப் ஃபிங்க வச்சு வச்சிர்ணு அத வந்து இட்லி சட்டி இருக் க்கு பாருங்க அதில வேக வச்சோம்னா நல்ல மோமசு இத்தா வெஜ்ஜு மோமோஸ் இந்த வேம் நம்ம வெஜ் ஸ்டபிள் போட்டு கிண்டனு பாருங்க அதுல பண்ணிற ஒரு தொட் டு பண்ணோம்னா அது பன்னீர் மாோமோஸ்
ஓ
அது மாரி சிக்கன்ன்னா சிக்கன் வந்து அரைச்சறாங்க அரைச்சு இப்ப வேக வச்சுட்டு கொஞ்சம் தூள் தூளா அரைச்சு அதையு அதுல சேர்த்துட்டோம்னா சிக் சிக்கன் மோமோஸு
ஆமா அந்த ப்ராணை வைக்கிறாங்க அதாவது எததை வைக்கமோ வச்சு உள்ளார
ஆமா இதுக் என்னென்னா மெயினா வந்து மோமோ சாப்பிட்றவங்களுக்கு அந்த சாட் இனி தா ரொம்ப புடிச்சிருக்கு அது அதனால த நறைய பேர் அத விரும்பி சாப்
அப்புடி என்ன ஸ்பெஷல் அந் சட்னி
உன்னு நம்ம நார்மலா அரைகிறது தா எல்லாமே வந்து அது கடைல கொடுகறப்ப டேஸ்டா இருக்கு அவ்ளோதா இந்த தக்காளி இருக்கு பாருங்க தக்காளி வரமிளகா பூண்டு அவ்வளவுதா இதே காஞ்சப் அ அத மூணுதீயு வந்துட் இது நல்லா அரச்சிட்டு எண்ணைய ஊத்தி அந்த அரச்சத ஊத்தி ஊத்தி நல்லா கொதிக்க வுட்டு எண்ண திரும்பி மேல வரு பருங்க
ஆமா அந்த ஸ்டேர எடுத்தே ஓகே ஓகே ம்
ப ஜீனி போட்டுரணு இல்ல கொஞ்ச ஸ்வீட் லைட் சீனி ரொம்ப போடகூடாது லை ட்டு ஜீனிய பேட்டுட்டு கிண்டி வச்சினு அதே மரி மயோனஸ் ரெடி பொண்ணி அதியு வச்சரனு இது ரெண்டுத்தியு ஒவ்வொரு ஸ்பூன் வச் ச்சி கொஞ்ச தண்ணியா வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு மோமஸ் தொற அஞ்ச வச்சி ஒரு தட் க்ல குடு த்தா அது வந்து நாப்பருவா அம்பருவான்றாங்க
ஆமா ஒரு பிளேட்டே அவ்ளதா சொல்லுவாங்க கேள்விபட்ருக்கே ம்
பே எல்லா எதுக்கு வெறு சிம்பிள் தா வந்துட்டு ஆனா கொஞ்சொ வேல இழுக்கு
ஆமாமா என்னோட சிசு என்னோட தங்கச்சி கா அவ செஞ்சு குடுத்துருக்கா இதெல்லா மோமோஸ்லா வீட்லயே செய்வா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாரி சமயல் இதுலெல்லா பர்கர் செஞ்சு குடுப்பா கட்லெட்டு இந்த மாரி இதெல்லா செஞ்சு குடுப்பா ஆமா அவளுக்கு அதுலெல்லா இன்ரெஸ் இந்த சின்ன சின்னதா உக்காந்து செஞ்சுகிட்டு உக்காந்துருப்பானா ஆனா செஞ்சு த்துருவ நல்லா அந்ததுலெல்லா இன்ட்ரெஸ்ட்டா போயி ட்டு ம் ம்
சேரி சேரிங்க அதா இந்த மார்லா இருக்கு வந்து பண்ணி பண்ணலா வந்து ட்டு மொ மோமோஸு பீஸா எல்லாத்துக்குமே என்னன்னா உள்ள வக்கிற அந்த பொருள் தா வந்துட்டு வேற வேற மத்தபடி எல்லா ஒரே இதுதா என்ன எல்லாமே மைதாலெயே பண்றாங்க வேணா கோதுமைல வேணா ட்ரை பண்ணி பாக்கலா ஏனா இப்ப எல்லாமே வருது முன்னால்லா வராது இப்ப எல்லாமே வந்து வருது கோதுமைலு அதுனால ஒ ரு தடவ ட்ரை பண்ணி பாக் கலா நல்லாவே வந்துட்டு இதுலே இந்த மோமோஸ்லெ என்ன பண்றாங்னா ஃப்ரைடுன்னா வெறு இந்த மாவு தா அந்த முன்னாடி சொன்ன பிரட்க்ரம்ஸ் மாரி வச்சுக்கிட்டு அதுல முக்கிட்டு பொறுச்சு எடுத்து குடுக்குறாங்க அது வந்து ஃப்ரைதா
ஆ
அதுலயே வந்து என்ன பண்றாங்க இந்த கிரீம் இருக்குப் பாருங்க கிரீமு இதெல்லாம் போட்டு அந்த ஃப்ரைடு தூக்கி போட்டு அத கிண்டி தராங்க அதுவு ஒண்ணா எது புட்
ம் இதா வெரைட்டி வெரைட்டி எதையோ ஒண்ண ஆ அந்த நார்த்து சைடு ஃபுட்டு எல்லா நல்லா வந்துருச்சு நம்ம ஊருக்கு ஆமா அதுதா
வெள்ள வெள்ள வெள்ளன் இருக்காங்க நல்லா பட்டரு நெய்யு எல்லா நறைய சாப்புட்டு
சேக்குறாங்க ஆன்னா நமக்கு செட்டாகுலையே மைதா சேக்க கூடாதுங்குறாங்க
அது நம்